மா
வணக்கம்
எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்குறீங்க
அ நா நல்லா சிறப்பா இருக்கங்கம்மா வீட்லெல்லா நல்லா இருக்காங்களாம்மா
எல்லாரு நல்லா இருக்குறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
எல்லாரு சிறப்பா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா வேலையிலெல்லா எப்டிமா போய்ட்ருக்கு
வேலைகள்ல்லா நல்லா போய்ட்ருக்கு உங்களுக்கு வேலைகள்ல்லா எப்டி போய்ட்ருக்கு
எனக்கு இங்க வேலயெல்லா ரொம்ப சிறப்பா போய்ட்ருக்குங்கம்மா நன்றிங்கம்மா
செரி எப்பவு நீங்க தா க்க கேள்வி கேப்பீங்க ஆரம்பிப்பீங்க இப்போ நா ஒரு தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு பத்தி பேசலா அப்டின் இருக்குற
சொல்லுங்கம்மா சிறப்பா பேசலா அத பத்தி ஒன்னு இல்லம்மா சொல்லுங்கம்மா என்ன எத பத்தி
அதாவ்து இல்ல அதாவ்து நேத் து ஒரு விஷ்யோ கேள்விப்பட்ட
சொல்லுங்கம்மா
என்ன விஷ்யோ அப்டின்னா வந்து அ சின்ன வயசுலே வந்து ஒரு ஒரு சிறுமிக்கு வந்து ஆ என்னது ரெண்டு கிட் னியுமே வந்துட்டு அ ரெண்டு சிறுநீரகம் வந்து செயலிழந்துருச்சு செயல் இழுந்தப்போ அந்த கொழந்த வந்து சிறுநீரகம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கறாங்க அப்போ நா எனக்கு என்ன தோணுது அப்டின்னா உறுப்பு தானம் பண்ணலா இல்லயா அதாவ்து தானம் அப்டின்ற ஒரு விஷ்யமே நல்லது தானே தானம் பண்றத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தானங்கள்லியே நெறையவு இருக்குது கண் தானம் ரத்த தானம் உறுப்பு தானம் அன்னதானம் நெறைய இருக்கு இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பாமா தானன்றது ஒரு மிக சிறந்த அ ஒரு இன்றியமையாத ஒரு நிகழ்வு தா நம்ம வந்து கண்டிப்பா வந்து தானன்றது வந்து கடைபிடிக்கணு ஒவ்வொருவரு தன்னோட வாழ்நாள் ல கண்டிப்பா வந்து தானத்த பத்தி தெரிஞ்சிக்கணு நம்ம பிள்ளைகளுக்குமே வந்து அத எடுத்து சொல்ணு ஏனா சின்ன வய்ஸ்லே நம்ம கத்து குடுத்தாதா அவுங்க வந்து வளர வளர வந்து அத பின்படுத்துவாங்க அவுங்க தலைமுறை தலைமுறையா அத வந்து வந்து கடைபிடிப்பாங்க தானத்துலே சிறந்த தானோ வந்து கண்டிப்பா வந்து அன்னதானோன் சொல்லுவாங்க அன்னதானமே இருந்தாலு இப்போ வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து வாழ்வியல்ல வந்து உணவு பழக்க முறைகளாவ இருக்கட்டு நம்ம வந்து அ தீய க கெட்ட பழக்கங்கள்ல அது ஆகட் ட்ரு நம்ம உடல் உறுப்புகள் வந்து ரொம்பௌ பாதிப்படையுது அதனால வந்து பாத்தீங்கன்னா நெறைய வந்து உறுப்புகள் வந் து வீணாகுது நம்ம குழந்தைகளுக்காகத்து வயதானவர்களாகட்டு நடுத்தர மக்கள் ஆகட்டு அதனால வந்து உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுத்துறனால வந்து உடல் உறுப்பு தானம்ன்றது வந்து மிகவும் இன்றியமையாதது அது கண்டிப்பா வந்து எல்லாரு பின்பற்றணு இப்ப வந்து பாத்தீங்னாலே வந்து நெறய செய்திகள்ல வந்து நீங்களு வாசிச்சிருப்பீங் கேள்விப்பட்டிருப்பீங்க மூளை சாவு வந்து நெறய பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படுற போது அவர்க பெற்றோர்களோட அனுமதியோட வந்து அவர்களோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து தானம் பண்றாங்க அதாவது நம்ப அடுத்த குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ நடுத்தர ஆ மக்களுக்கோ அந்த உடல் உறுப்புகளானது வந்து மாற்று அறிவிய சிகிச்சை மூலமா அத பொறுத் ததுனால அவங்களோட இறப்ப வந்து நம்ம தவிக் தவிர்க்க கூடிய நல்ல வாய்ப் ப்ப அது அமையது அதனால உடல் உறுப்புகள் தானம் வந்து சிறந்த தானம் தா அது அது கண்டிப்பா எல்லோருமே வந்து அத கடைபிடிக்கணு நம் முடிஞ்ச அளவு வந்து நம்மளுமே வந்து நம்மள வந்து ஈடுபடுத்தணு அதுல இப்ப நம்ம எறந்து போயிட்டோன் வச்சுக்கோங்க நம்மோட உறுப்புகள் எல்லாமே வந்து மண்ணு மண்ணுக் க்கு தா அது வந்து இரையாகுது அத வந்து நம்ம வந்து அதுவே வந்து நம்ம வந்து அந்த உறுப்புகள வந்து நம்ம தானம் பண்றோ ம் அப்டின்னு நம்ம வந்து அத வந்து மரு மருத்துவமனைக்கு அத வந்து நம்ம அத வ வழிவருத்தணனா அது கண்டிப்பா நமக்கு பின்னாடி அந்த உறுப்புகள் வந்து வந்து வீண் ணா போகாம அடுத்து அது வந்து அடுத்த மக்களுக்கு அது தேவைகு படகூடிய மக்களுக்கு வந்து கண்டிப்பா அது போய் சேந்து அவங்களு அப்புற வந்து அவங்க உயிருக்கு வந்து அது வந்து உயிர வந்து வாழ்நாள வந்து அதிகப்படுத்து இப்ப கண் இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு கண் கிடச்சாலே அது வந்து அது தனி உலக மாரி அவங்களுக்கு அத அமையு அதுதா மா என்ன பொறுத்த வரைக்கு உடல் உறுப்பு தான ஒரு சிறந்த தானமா
கண்டிப்பா கண்டிப்பா அதே நேரத்துல வந்து அதே நேரத்துல வந்து அதாது த்த தானமுமே நெறய பேரு பண்ணலா அதாவது நெறய இப்போ இருக்கிற மனிதர்கள் கிட்ட என்ன ஒரு இது பரவி இருக்கு அப்டின்னா ரத்த தான னம் பண்றது வந்து ஒரு நல்லது கெடையாது அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கறாங்க என்ன அப்டின்னா ரத்த தானம் பண்ணணு அப்டின்னாலுமே நா எ என்னுடைய ரத்தத்த குடுக்கணு என்னோட ரத்தத்த குடுத்தா அப்புற வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னு நெறய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க ரத்த தான பண்றது யாருமே அந்த அளவுக்கு முன்வரது கெடையாது ஆ குறிப்பா சொல்லணு அப்டின்னா ரத்த தானத்த பத்தின ஒரு தவறான புரிதல் ஒரு தவறான பரவல் வந்து மனிதர்கள் கிட்ட என்ன இருக்கு அப்டின்னா ரத்த தானம் கொடுக்கிறது நல்லது கெடையாது அப்டின்னு நினைச்சிட்ருக் ங்க ஆனா வந்து இதுல இருக்கிற ஒரு உண்மை என்ன அப்டின்னா ரத்த தானம் ஒருவர் வந்து ஒரு த்தவங்க கிட்ட ரத்த தானம் கொடுக்கும் போது இவங்களுக்கு வந்து அதிகரி அதிகம் அதிகரி கிது ரத்த தானம் கொடுத்த ஒரு நாள்ல அதாவது இருவத்தி நாலு மணி நேரத்திலயே அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து வுன்னு உற்பத்தி தா ஆகுது இன்னும் அதிகரிக்குது அதுவும் இல்லாம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து ரத்த தானம் கொடுக்கறவங்களுக்கு அதிகமாகுது இது வந்து ஒரு மிகச் சிறந்த தானம் விபத்த விப எத்தனையோ பேர் நீங்க பாத்துருப்பீங்க ரத்த வங்கி இருக்குது ரத்த ரத்த வங்கியிலே வந்து ஆ ஆல்ரெடி பதிவு பண்ணி இருப்பாங்க இப்போ எதிர்பாராத விதமா மிகப் பெரிய விபத்திகள் நடந்து போயிடுச்சு அப்டின்னா அந்த நடந்தப் நடந்த ஒடனேவே மிக ரொம்ப அவசரமா ஒரு ரத்த தேவப்படு அந்த மாதிரி ரத்த இப்ப இவுங்களுக்கு ஒடனே னே ஒடனே ரொம்ப துரிதமா ரத்த ஏத்தணு அப்டி ரத்த ஏத்தல அப்டின்னா அவுங்களுடைய உயிருக்கே அது வந்து சவாலா முடியு அப்டின்ற பட்சத்துல நம்ம ரத்த வங்கில இருந்து பதிவு பண்ணி வச்சிருக்கறாங்க அப்டின்னா ரத்த வங்கில இருந்து கேப்பாங்க கேக்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே அங்க ரத்தம் குடுத்து வச்சிருக்கோ அப்டின்னா நம்மளோட ரத்தம் வந்து ஒரு உயிரோடைய கடைசி வினாடியில துடிச்சிட்ருக் கிற ஒரு மனிதருக்கு ஒரு உயிருக்கு அந்த ரத்தம் போய் சேரும் ரத்தம் போய் சேந்து அந்த மனிதர்கள் வ ந்து உயிர் பெற்று வாழ்றதுக்கு நம்மளுடைய ரத்தம் வந்து ஒரு வழிவகுக்கும் நம்மளுடைய ஒரு துளி ரத்தம் கூட ஒரு மனிதருடைய உயிர வந்து காப்பாத்தி வாழ வைக்கு அப்டின்றப்ப அப்டின்ற பட்சத்துல அந்த புண்ணியம் யார வந்து சேரும் நம்மளதா வந்து சேரும் அதனால ரத்த தானமுமே ரொம்ப ரொம்ப இன்றியமையாததுதா அப்பறமே பாத்தீங்கன்னா அன்னதானம் சொல்லலா அன்னதானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருடைய அதாவது நம்ம ஓடி ஆடி ஒழைக்கிறதே வந்து அந்த ஒரு ஜான் வயி த்துக்காகதா அப்டின்னு சொல்லி சொல்றோ அந்த ஒரு ஜான் வயித்துக்கு பசி அப்டின்றது ரொம்ப கொடுமை இந்த ஒலகத்துலேயே வந்து மிக த ரொம்ப தாங்க முடியாத கொடுமை அப்டின்னா அது பசிதா இன்னைக்குமே வந்து நம்ம என்ன பண்றோ சாப்பாட எவ்வளவோ சாப்பாட வேஸ்ட் பண் றோ ஓகே சீரழிக்கிறோ வீ வீணடிக்கிறோ ஆனா இன்னைக்குமே வந்து உலகத்துல தென்கொரி மக்கள் எத்தனையோ மக்கள் வந்து மூனு வேல சாப்பாடுமே இல்லா ம கஷ்டப்பட்டுட்டுதா இருக்குறாங்க ஐரோப்பா நா நாட்லல்லாம் பாத்தீங்கன்னா சின்னப் பிள்ளைங்க வந்து சாப் பாடே இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தெரு ஓரத்துலயோ ரோட்டோரத்துலயோ நின்னு சாப்ப ஏ ஓரமா குப்பையில கொட்டிக் கெடக்கற சாதத்தல்லா எடுத்து சாப்புட்றாங்க பசியென்னு கொடுமையினால வறுமையின் கொடுமையினால அப்டி இருக்கும் போது அவுங்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் கொடுக்குறது ரொம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஜான் வயித்துக்காகதா எல்லாருமே ஓட்றோ ஓட் ஓட்றோ கஷ்டப்பட்றோ ஒழை க்கிறோ பண சம்பாதிக்கிறோ அப்டி இருக்கும் போது ஆ என்னன்னா வந்து என்னோட க கணிப்பு என்ன அப்டின்னா எத்தனையோ மக்கள் வந்து பெரிய பெரிய ஆளுங்க நெறைய பேர் இருக்குறாங்க கோடிக் கணக்குல பண சம்பாதிக்கிறவங்க நெறைய பேர் இருக்குறாங்க அவுங்க கொஞ்ச முன் வர் லாம் கோடிக்கணக்குல பண சம்பாதிக்கிறவங்க அவுங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேள அன்னதானம் பண்றது அப்டின்றது வ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது அவுங்களுக்கெல்லா ஜஸ்ட்டு ஒரு ஒரு சிறப்பான ஒரு சின் சின்ன பரிசு கொடுக்கற மாரிதா சோ அவுங்க வந்து அவுங்களுடைய அந்த பா அவுங்க அந்த வருமானத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பகுதிய வந்து அன்னதானத்துக்காக அவுங்க ச செலவு பண்ணலா இப்போ உதாரணமா சொல்ணுன்னா இப்ப விஜய நம்ம உங்களுக்கு தெரியு நடிகர் விஜயகா ந்த்லா அவருடைய மண்டபம்லா இருக்கு அந்த மண்டபத்துல இன்னைக் கு வரைக்குமே சாப்பாடு அவரு எறந்ததுக்கு அப்புறமே சாப்பாடு நடந்துட்டுதா இரு க்குது இன்னைக்கு வரைக்கு யாரா இருந்தாலுமே பசியோட போறவங்க அவுங்களுடைய மண்டபத்துல இப்ப அவருடைய மண்டபத்துல போயி வயிறார சாப்ட்டுட்டு வரலா வயசானவங்க நெறைய பேர் இருக்குறாங்க அதாவது பிள்ளைங்களால கைவிடப் பட்டவங்க நெறைய பேர் இருக்குறாங்க அவுங்க என்ன பண்ணலா விஜயகாந்தோட மண்டபத்துல போய் சாப்புடலா அப்டி இல்ல ஆனா இப்போ அரசாங்கம் பண்ணிட்ருக்குற ஒரு நல்ல காரியம் என்ன அப்டின்னா இது கோயில்கள்லா அன்னதானம் பண்ணிட்ருக்குறாங்க நம்ம வந்து பெரிய அதாவது க அரசாங்க கோவில்கள் எந்தக் கோயில்களுக்கு போனாலுமே மதிய வேளையில அன்னதான நடந்துட்ருக்கு அப்போ பசியோட இருக்குறவங்க இல்ல வெளியூர்லேருந்து வந்துருக்கிறவங்க அவுங்க பேருந்துக்காக காத் துட்ருக்குறவங்க அங்க போய் அன்னதான நல்லா வயித்துக்கு திருப்தியா சாப்ட்டுட்டுனா அவுங்களுடைய ஊருகளுக்கு போக முடியு து இந்த ஒரு நல்ல காரியம் வந்து நம்ம அரசாங்கம் பண்ணிட்ருக்காங்க அத வந்து ஒரு பெரிய பெரிய எடத்துல இருக்குறவுங்ளும் செரி அதிகமான சம்பளம் வாங்குறவுங்ளு செரி அந்த ஒரு காரியத்த பண்ணுனா நல்லா இருக்கு அன்னதானம் அப்டின்றதுமே ரொம்ப இன்றியமானதா ரத்த தானம் அன்னதானம் நீங்க அ ஆல்ரெடி எ ஏற் கனவே வந்து உடல் உறுப்பு தானத்த பத்தி சொல்லிட்டிங்க அது போக கண்தானமுமே அந்த மாரி தா கண்தா முமே வந்து எடையில விபத்துல அடி விபத்துல அடிப்பட்டவங்ளுக்கு கண் வந்து கண் ப்ப கண் பார்வை இழந்துட்டாங்க அப்டினா கண் பார் கண் தானம் அப்டினது அப்டியே முழு மையா கண்ணே எடுத்து அப்டியே வெக்கறது கெடையாது அதுல ஜ அதுல வந்து எப்டி இருக்கு அப்டினா நிறைய தோள்கள் வந்து பிரியு நிறைய நிறமிகள் வந்து பிரியு கண்ல கண்ல வ ந்து மொத்தோ எத்தன இருக்கு அப்டினா ஏழு தோள்கள் இருக்கு அந்த ஏழுல ஏ இப்ப அடிப்பட்டவங்ளுக்கு வந்து எந்த ஒரு ஒரு எந்த ஒரு பிரிவு வந்து அவுங்ளுக்கு பாதிக்கப்பட்டுருச்சோ அந்த பிரிவு மட்டுந்தா எடுத்து வெப்பாங்க இப்போ அதனால வந்து நா என்ன சொல்ல வர்றே கண் தானமுமே சிறப்பான தானம் தா தானம் அப்டினாலே எல்லாமே சிறப்பானதுதா கண் தானம் அன்னதானம் எல்லாமே எ நல்ல ஒரு தலைப்புல உங்ககிட்ட பேசனதுக்குமே மிக்க மகிழ்ச்சி எனக்குமே தெரியாத விஷ்யங்கள் நெறைய நீங்க பகிர்ந்துகிட்டிங்க அதுக்குமே மிக்க நன்றி அடுத்த ஒரு தலைப்புல நம்ம மீண்டும் பேசலா
மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா கண்டிப்பா சிறந்த ஒரு உரையாடலா அமஞ்சது நம்ம மற்றொரு வாய்ப்புள வந்து ச மீண்டும் வந்து சந்திக்கு சந்திக்கும் சந்திக்லாமா நன்றிம்மா மகிழ்ச்சிமா